ஹலோ வணக்கம் மேடம் என்ன பண்றீங்க
நான் சும்மாதாக்கா இருக்கேன்
ஒரே பேச்சு இது பேசிக்கிட்டே இருக்கீங்க போலயே வெயிட்டிங்லயே போது
பேசிக்கிட்டே இருக்கே நா இல்லையேக்கா யாருக்கிட்டையு பேசவே இல்ல
இல்லையே வெயிட்டிங் வெயிட்டிங்ன்னு வந்துகிட்டே இருக்கே மேடம்
வெயிட்டிங்கா வெயிட்டிங் எல்லாம் போயிருக்காதேக்கா
பக்கத்து ஸ்டேட்ல இருந்து யாரோ கால் பண்றாங்களாமே
எதுமே இல்லக்கா ஆளே இல்லக்கா
அப்புற எப்படிங்க வெயிட்டிங்னு வருது
உண்மையாலே யாருமே வெயிட்டிங்ல இல்லக்கா ஃபோன் பாத்துக்கிட்டு இருந்தே கரெக்டா நீங்க கால் பண்ணீங்க நான் எடுத்தே அவ்ளோதா
இருவத்தி நாலு மண் நேரத்துல இருவத்தி மூணு மண் நேரத்துல ஆன்லைன்ல இருக்கீங்ளாமே
ச்சே ச்சே அவ்ளோலா இல்லக்கா அந்த மாரிலா நம்ம இருக்குறது இல்லக்கா
ஓ இருபத்தி நாலு மணி நேரமு இருக்கீங் ங்ளா
இல்ல இல்லக்கா நாம சும்மா அப்பப்போ வருவோ அப் அப்பப்போ போகு அவ்ளோதா
ஓ அப்பப்பதான் வேலயே செய்வீங்க பாதி நேரம் ஃபோன் தான்
அதாவது அப்பப்போதா நம்ப இப்டி ஃபோன் எடுக்குறது சும்மா அந்த இன்ஸ்டா பாக்குறது அவ்வளவுதா மத்தபடி நம்ப வந்து வீட்டு வேலைகள் மீதி எல்லா வேலையு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதா
நம்பிட்டேங்க
என்னங்க அதாங்க உண்ம
அப்படிங்களாங்க
ஆமா
சொல்லவே இல்லங்க
என்னங்க நீங்க இப்டி பேசுறீங்களே ஏங்க
சரிங்க பேசாம மாத்தி யோசி விளையாடலாமாங்க
ஆஹ் சூப்பருங்க வெளையாடலாங்க நல்லா இருக்கும்
நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கட்டுமா
இல்ல இல்ல நீங்களே கேளுங்க
ஸ்டார்ட் பண்ணலாமாங்க
ஆஹ் ஆரம்பிக்கலாங்க
ஆரம்பி மிச்சர்லாமாங்க
முடிச்சிர்லாங்க
அடேங்கப்பா
என்னங்க இது
மாத்தி ஓசிர நாங்களே கன்ஃப்யூஸ் பண்ற மாரி பேசுவோம்
அதுக்காக ஒரு சென்டென்ஸ முடிக்காம இப்டி அரகொறயா பேசுனா எங்களுக்கு எப்படிங்க புரியு
நீங்க என்ன கொஸ்ட்டின் கேக்க கூடாது
ஆஹ்
நான் சொல்றத அப்டி எதிர்ச் சொல்லா சொல்லணு
ஓ அப்படியாங்க சரிங்க நீ மாலை
நேற்று
முந்தானேற்று
இன்று
அப்பறம்
நாளைய் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயிலாங்க நீங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
கேக்குதுங்க என்னங்க உங்களுக்கு நெட்வொர்க் இல்லிங்ளா
இருக்கீங்களேங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதா என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மணி நேரோ பேசுனே
அது எப்டிங்க நாம்ப பேசும்போது மட்டு ஏங்க இப்டி நெட்வொர்க் எல்லா கட் ஆகுது
சில நல்ல ஆத்மாக்கள் கிட்ட அப்படி தாங்க இருக்கு
அதாவது இந்த மாதிரி கொஞ்சோ தப்புகள்லா வருமாங்க நல்ல ஆத்மாக்கள் கிட்ட
ஆமாங்க
ஆஹ் அப்ப பாருங்க
நீங்க வந்து கேம்ல இருந்து அவுட் ஆயிருவிங்க
என்ன கேம்ங்க
நா நாளைன்னு கேட்டங்க
ஓ அப்படிங்களாங்க நான் இங்க ஒரு மலர் பாத்தேங்க ரொம்ப அருமையா இருக்கு
என்ன மலர்
நம்ம வீட்ல கொய்யா பழம் நறையா வந்திருக்கு
எத்தன கொய்யா பழோ
இங்க மாங்கா எல்லா விழுந்து விழுந்து எடமே ரொம்ப நாசமா ஆகுதுங்க
நெஜமாவா
இந்த மா எல இருக்கே அதோடைய வாசமே ஒரு வாசோந்தாங்க என்னங்க கேக்கலங்க ஹலோ இருக்கீங்ளா ஹலோ ஏங்க ஏங்க ஹலோ என்னங்க பண்றீங்க நான் இந்த பக்கம் பேசிக்கிட்டே இருக்கே நீங்க யாரும் எனக்கு பேச மாட்டறீங்களேங்க ஹலோ இருக்கீங்ளா என்ன ஹலோ நன்றி வணக்கம் வணக்கம் நான் தான் பேசுறேன் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் நாம் இப்போ மாத்தி யோசி என்ற ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தோம் ஆனால் நீங்கள் இந்த தொடர்பில் எதுவும் பேச மாற்றீர்கள் நான் மட்டுமே ரொம்ப நேரமாக பேசிக் கொண்டு இருக்கிறேன் அப்படி பேசிக் கொண்டு இருக்கும் போது நான் தனியாக பேசிக் கொள்வது போல் ஒரு உணர்வு நான் மட்டும் தான் இந்த காலை பேசுகிறேன் நீங்கள் இருக் இருக்கிறீர்களா ஐயா மேடம் ஹலோ இருக்கீங்ளா ஹலோ
கேக்குதா
ஹ எங்க எங்க கானோ போயிட்டீங்க இவ்ளோ நேரமா கேக்குதா ஆ கேக்குதுங்க நான் ரொம்ப நேரமா தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்
ஹலோ கேக்குதுங்லா
கேக்குது ஓவர் ஓவர்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்க பேசுங்க
இப்ப கேக்குதா
ஆஹ் நல்லாவே கேக்
நல்லாவே கேக்குதா
ல்லவி
சப்தமா கேக் க்குதா
இல்லைங்க நா இங்க நடந்துக்கிட்டே பேசிட்ருக்கே
நீங்க ஒரு எடத்துல உக்காருங்க நீங்க மாட்டிட்டு இப்டி பண்ணீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே வெளங்கள
இல்லிங்க நான் ஒரு எடத்துல உக்காந்தேன்னா நம்பள சுத்தி நறைய ஒரு எதிர்ப்பு சக்திகள் நெறஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு
எதிர்ப்பு சக்தியா எதிர்சக்தியா எதிர்ப் ப்பு சக்தியா
எந்த சக்தி எந்த சக்தி வேணாலு நீங்க வச்சுக்கலாங்க ஆமாங்க உங்களுக்கு புடிச்ச சக்திய வச்சுக்கோங்க
சரிங்க
ஆஹ் சொல்லுங்க
பாதியில நான் ரொம்ப நேரமா ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கே
ஐயோ நான் இந்த பக்கம் ரொம்ப நேரமா தனியா பேசிட்டு இருக்கேங்க நீங்க மாத்தியோசினு சொல்லிட்டு போயிட்டீங்க
நீங்க இயல்பாவே தனியாதானுங்க பேசுவீங்க
ச்சே அந்த மாரி ஒரு இயல்பு நம்ம கிட்ட இல்லங்க
ஏன் இயல்பா பேசுறவங்க யாரு தனியா பேசுறவங்க யாருன்னு சொன்னாங்க அதனாலதா இப்ப உங்களுக்கு நான் காலே பண்ணே
சேச்சே உங்களுக்கு யாரோ தப்பான ஒரு ஆ அறிவுரை குடுத்துட்டு இருக்காங்க அவங்க யாருனு என்கிட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட நான் பேசுறேங்க
அப்படிங்களா மா எல கீழ கொட்டிருக்ங்களா
என்னதுங்க கேக்கலங்க
மா எல கீழே கொட்டிருக்குங்களா
ஆஹ் இல்லைங்க
அவுட் ஆயிட்டீங்க நா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதுனால நீங்க மாத்தி யோசி அவுட் ஆயிட்டீங்க
இது ரொம்ப தவறான செயலுங்க
எதற்கு நீங்க தவறுன்னு சொல்றீங்க
இப்பொழுது மீண்டும் அதை நாம வந்து தொடரலாங்க இப்பொழுது கேள்வி நேரங்கள் ஆரம்பிக்கட்டும்
மீண்டும் என்ன தொடர போறீங்க
நா இங்க நீங்க சொன்னனால நா ஒரு இடத்துல ஒக்காந்துதாங்க இப்ப பேசிட்டு இருக்கே
நான்லா நின்னுகிட்டு தாங்க பேசுறேன்
இங்க நம்ம வீட்டு வாசல்ல துளசி எல்லாம் ரொம்ப அழகா வெளஞ்சு இருக்குங்க
என்ன மாரி அழகா இருக்காங்க
நான் இன்னைக்கி எதுவுமே சாப்பிடலங்க பாலோட முடிச்சுட்டேங்க சிக்கன் சாப்ட்டு போனீங்க இல்லங்க இரவு உணவு ங்க
இரவு உணவு சம்சா சாப்பிட்டீங்களேங்க
இங்க ஒரு செம்பருத்தி மொட்டு வந்திருக்குங்க பாக்கவே அவ் அவ்ளவு அழகா இருக்குங்க மனமே ஒரே அமைதியா இருக்குங்க பக்கத்துலயே ஒரு வெத்தலை செடி இருக்குங்க இத நான் பாத்து பாத்து வளத்துகிட்டு இருக்கேங்க
அப்படியா எவ்வளவு பெருசு வளந்துருக்கு
இங்க ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க அது நமக்கு ஒரே எரச்சலா இருக்குங்க
போயிடுச்சா
அங்க ஒரு பஸ் போயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேங்க
கரெக்டா சொல்றீங்க எப்டி
இங்க நா கண்ணாடியில என் மொகத்த பாத்துட்ருக்கே என்ன ஒரு அற்புதமான அழகான மொகம் இருக்கு அப்படின்னு
ஆமாங்க நேத்து எதிர் விட்டு நாய் ஓடிடுச்சுன்னு கேள்விப்பட்டே
இந்த பல்லி கூட தட்டிட்டு இருக்குங்க நான் சொல்றதுக்கு
எப்பிடி தட்டுது
இங்க நாங்க ஒரு பிள்ளையார் செல வச்சிருக்கோங்க அதுல அழகா க தெனமு வெளக்கு ஏத்தி வழிபடுறோங்க
எப்பல்லாம் வெளக்கேத்துவீங்க
இங்க நல்லா காத்தடிச்சுட்டு இருக்குங்க அதனால வெளிய நிக்கவே அப்டியே மனசுக்கு அமைதியா இருக்கு
அப்படியா
இங்க நாங்க எல்லாருமே தூங்க போயிட்டோங்க
ப்ப தூங்கணுமா அப்ப நீனு
நம்ப வீட்ல ஒரு மாங்கா இருக்கு பாருங்க அவ்ளோ அருமையா இருக்
ஒரு மாங்காவ தான் இருக்கா
நம்மகிட்ட வாழை மரம் கூட இருக்குங்க அதுல ஒரு வாழைப்பூ
என்ன வாழை மரம்
இங்க நம்மகிட்ட ஒரு சுண்டக்கா செடி இருக்கு நீங்க கண்டிப்
நம்பகிட்ட நம்பகிட்ட நம்பகிட் டேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதனாலே நீங்க அவுட்டுங்க
ஏங்க ஏங்க இதெல்லாம் ரூல்ஸ்ல கிடையாதுங்க
மாத்தியோசி உங்களுக்கு தெர்ல இதோட இந்த கேம ஸ்டாப் பண்ற உங்களோட பேச்சையும் ஸ்டாப் பண்ற நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது
செரிங்க
பாய்